ஹலோ கேக்குதா சவுண்டு கே ச
சவுண்ட தான் பேசறன் நல்லா கேக்குதுல இன்னும் சவுண்டா பேசுறதா
ரொம்ப மெதுவா கேக்குது நீ பேச இப்ப
நல்ல உன்னோடது நல்லாமே கேக்குது எனக்கு
நான் பேசுறது கேக்குதா உனக்கு கிளியரா சேரி ஓகே எஏன்ன வந் வேற
ஒரு ஒரு வேல நானு பென்டிரைவ் போ இது ப்ளூடூத் போட்டிருக்கனால அப்டி இருக்குமோ
செரி ஓகே பரவாயில்ல பு ப்ளூடூத் வாயிஸ் கிட்ட வச்சுக்கா எனக்குகேக்குது
உஹம் செரி அதான் அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்ச
செரி செரி பாப்பா ஹ வந்துருச்சா ஸ்கூல்ல இருந்து சேரி அவ வண்டாடி மூன்றரைக்கு வந்தா வந்துட்டு பால காய்ச்சு குடுத்தேன் பாலு சாக்கோசு போட்டு குடிச்சுட்டு என்னத்தையும் மண்னெல்லாம் எடுத்து வெளையாண்டுட்டு இருக்குது ஸ்கூல்ல என்னடி பண்ணன்னு கேட்ட சொல்ல மாட்டே ஜாலியா இருந்தேன்
அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சுதான் இது எங்க அப்பா கிட் நா போய் சொல்லிட்டு இருப்பா என்னம ரைம்ஸ் சொல்லிட்டு இரு என ரெண்டு ரைம்ஸ் சொல்லிட்டு இருக்க என்கிட்ட வாங்கும் சொல்லேன் அவகிட்டய
வாய்ஸ் எனக்கு கிளியரா கேட்க்க மாட்டேக்குது அபர்ணா
அப்டியா ஒரு நிமிஷம் இரு இன்னொன்னே இது கட் பண்ணிட்றேன் ப்ளூ டூத் அ
கட் பண்ணலா கூடாது ஆஹ இப்ப கேக்குது என்ன பண்ண
அத ப்ளூடூத்த கட்பண்ணிடேன்
இப்பதான் கிளியரா கிளியரா கே
கேட்கணும் ஆஹ இந்த அளவுக்கு நல்ல கிளியரா கேட்கணுமா அதான் ப்ளூ
கேக்குது இப்பதான் கிளியரா கேக்குது என்ன செஞ்சு குடுத்த அவளுக்கு
அவளுக்கு அத பிரியாணி செஞ்சேன் அந்த ச இது இந்த பிரியாணி செஞ்சா அது அப்படியே இருக்குது ஃபுல்லா
சாப்பல்லையா வ
இல்ல இல்ல அவளுக்கு செஞ்சு குடுத்துட்ட அவதா நா பாக்கல அவ என்ன சாப்டாலான் தெரியில அத அப்டியே வெச்சுட்டு வந்துருக்க நாந்தா மத்தியான சாப் புல்லல்ல வெளியில போயிட் ட வாங்கறதுக்கு அதனால சாப்புல்ல
இ்வ்ளோ தயிர் சாப்பாடு குடுத்த டிஃபன் தொறந்து பாத்தா சாப்புட்ருக்காடி கொஞ்சந்தா வெச்சுருக்கா அ கொஞ்சோ சொன்ன நா கேட்ட அ ப்போ உருளக்கெழங்கு பொரியில காணோண்டி சாப்புட்டியான் மிஸ்சு ஊட்டியுட்டாங்கன் சொல்றா
அப்புடியா வோ பரவால அப்ப ஊட்டி வுட்டுருப்பாங்க நொனைக்கிற அ
சேரி அது ஃபுல்லா காலி ஆயிருச்சு உருளக்கெழங்கு பொரியிலு சாப்பாடு ஃபுல்லா சாப்புட்டுருக்கா கொஞ்சோ இந்த ரெண்டு வாய் முட்டுருக்குள்ள கடஸ் த்தியா அத மட்டு வெச்சிருக்கா ஃப்ரூட் இத்து வந்து போ மாவு ஏப்பிளு கட் பண்ணி போட்டு குடுத்த அது ஏப்பிள் ரெண்டு ஸ்நேக்ஸ்லா அவுங்க சொல்லவே இல்ல எங்கிட்ட
அப்படில்ல சொல்லயா அப்ப போ ரெண்டுனா ரெண்டு டைம் குடுக்குணுல்ல ஆமா எங்கிட்ட சொன்னாங்க ரெண்டு பாக்ஸ் வெச்சு ரெண்டு ஸ்நேக்ஸ் குடுத்து அனுப்புச்சுட்டுக்கங்க
ஆ தெரில டி ப்புளுவ என்ன இவளுக்கு எத்தன மணி வரிக்கு
மூன்றைக்கு மூன்ற மூனே முக்கால் வரைக்கு
அப்பனா அவளுக்கு இவளுக்கு மூணு மணிக்கே முடிஞ்சுரு எப்டியு ஒரு மணிக்குதா சாப்புடுவாங்க பன்னென்ர மணி ஒரு மணிக்கு அப்ப ரெண்டு மண் நேரத்துல வந்துருவா அ ம் ம் மூணு மணிக்கு முடிஞ்சுருச்சா மூன்ற மணிக்கு வீட்டுக்கு வந்து ஆ வந்துட்டு பால காச்சி குடுத்து சாப் சாப்புட்டு வெளையாண்ட் இட்ருக்கோ
ம்
இனி தூங்க வேண்டா நைட் வந்தோனே மூஞ்சு கழுவ சொன்ன அது அதுவே போய் மூஞ்சுக்கலுகுது செ அப் அப்புறோ ஆய் வருதுன்சு பாத்ரூம் போயிட் ட்டு வந்துட்டு கைக் கழுவு பாத்ரூமுக்கு அப்புறோ கைக்கு இது எல்லா இது பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லா மாத்துச்சு பாலு காய்ச்சி குடுத்த சாப்புட்டு கோயம்தூர்க்கு ம் வெளிய வேரங்கயு மண் எல்லா எடுத்துட்டு வந்து போட்டு வெளையாண்டுட் இருக்கா இப்பதா வீடு தொடச்சே நானு இன்னைக்கி சாமி
போயிட்டு வந்தியா கோயிலுக்கு க்கு
இன்னைக் போல சாயந்தரந்தா போவ இங்கதான வேலையெல்லா முடிஷ்ட்டே குளிக்கணு குளிச்சுட்டு ஒரு ஆறு மணிக்கா போவலா டெண்டிஸ் ம் எத்தன மணிக்கு உனக்கு வேல
நானுதா இங்க அஞ்சு மணிக்குதா நானு நேர த்துல வந்துட்டன்னா அதனால எதுமே வெளியே எடுத்து வைக் சொன்னாங்கன்னு எடுத்து வச்சுட்ருக்கே நா போயிட்டு எல்லா வாங்கிட்டு அப்டி அப்டியே எல்லாத்தையு டிராலிலயே வச்சுட்டு வந்துட்டே
எங்க லூலூக் கா எவ்ளோ பில்லாச்சு
அது து ஏ தெரியலையே நான் வாங்கவே இல்லை வாங்கிட்டு கொஞ்ச எல்லாத்தையும் பாதி வாங்குனேன் வாங்கிட்டு எல்லாத்தையும் திருப்பி அந்த டிராலிலேயே வச்சிட்டு வந்துட் ஏன்னா ஒரு லைன்லயே நூறு பென்னி இருக்கிறாங்க எனக்கு டைம் ஆயிடுச்சு வேலைக்கு அவனு கும் பாப்பா வ கூப்பிட போகணும் மூணு மணிக்கு நாங்கள் இன்னும் வண்டியும் வைக்கலல எப்படி யாரும் கூப்பிடறக்கு யாரும் இல்லை என்ன பண்ணுறது அப்புறம் போய் தான் ஆகணும் லைனில் நானும் நிற்க முடியுது எனக்கும் வேலைக்கு டைம் லீவும் போட முடியாது நான் நேத்து தான் லீவ்வு நான் விட்டு வண்
இன்னைக்கு தான் ஆஃப்ரா அந்த ஆப் நீ சொன்ன ஆப்பரு
நாலு நாலு எல்லாத்துலயும் ஆஃபர்ரு போட்ருக்காங்க டி ஆமா எல்லாத்துலயும் போட்ருக்காங்க லோஷன் நம்மளோட பாடி லோஷன்லாம் இறனூரு தான் ஐந்நூறா இருக்குறது இறனூரு எநூறுபா தா அப்ற இந்த இதெல்லா என்ன பாத்ரூம் கழுவுறது இதெல்லாமே
ஆனா லைன்ல நின்னுதான் யாரு வாங்கிட்டு
வயலுல நீன்னுச் செம்ம லைன் நிக்குது டி ட்ராலி வாங்கறக்கே அரை மணி நேம் ஆகுது கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்தான் போய் கொஞ்சம் ட்ராலி கொடுங்க ட ஒருத்தவனா கிட்ட அவங்க இங்கிட்ட இருந்து கார் கிட்ட போனோனா அவுங்களிடருந்து வாங்கிட்டு வாங்கிட்டு வரணும் போய் வாங்கிட்டு ருன்னா அப்டி உம்
இது நாலு நாள் கூட்டமாக தா இருக்கு நைட் பன்னெண்டு மணிக்கு மேல போண்ணா கொஞ்ச ஃபிரியா இருக்கும்னு நெனைக்கிறேன்
ம ம்மா
ஆமா நீ ஒரு பன்னெண்டுக்கு போவேண்டிய நாளைக்கு இவளுக்கு லீவமா ஸ்கூல்ல இனி மண்டே தானானாம இவளுக்கு அவ ஸ்கூ ஸ்கூல்ல ஏதோ நாலு இன்னைக்கு வேர புரோகிராம் என்னமோ சொன்னாங்க னால ஃபங்ஷனால இவங்களுக்கு லீவ் வா த்ரீ டேஸ் ஹாலிடேஸ் மண்டே தான் இன்னைக்கு ஸ்கூலு அப்படினு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காங்க அவுங்க மேம் அவுங்க மேம் க்குங் மதியம் அது மாதிரி பாப்பா என்ன பண்ற மேம் அப்டினு அனுப்சிருந்தேன் அப்பா அவங்கந்துட்டு ரிப்ளை பண்ணாங்க சீஇஸ் ஆல் குட் அப்டினு சொல்லி அனுப்சிருக்காங்க அப்ப செரி ஓகே ஓகே மேம் அது செரி நீ யோசிச்சிட்டே இருந்து என்ன பண்ணுவா சாப் இப்புடி வல்லாய் க்கு
அந்த அந்த ஒரு சீன்ல பாத்தோம்லா பரிதாபங்கள் அந்த மாதிரி
ஆஹ் அவ எப்பிடி அழுதுட்டு இருந்தா பாத்தியா வாய பாத்தியா நானே விஜய் விஜய் கரும உன்ன மாரியே அழுகுறா பாரே அடுச்ச சிரிச்சுட்டு இருந்த அந்த வீடியோ பாத்துநமனுங் சிருப்பே அடக்கமுல்ல நாம பண்ற மாரியேதான அவ பண்றா சொல்லு அந்த குழந்தாட்ட வச்சுட்டு அப்பா ப டிபன்பாக்ஸ் து எங்கம்மா அது அது வாட்டர் பாட்டில் இருக்கு அது இருக்கு ஆடிஞ்சு
ம்
உம்புருஸே
அது போயிருச்சு அது போயிருச் து என்ன பாப்பாவ கூப்புட்டு வீட்டுக் போயிருக்கோ என்ன சவுண்டு் கேக்கல டக்குன்னு கட்டாயிச்சா
இல்ல கேக்குதா
அ இப்போ கேட்குது டக்குன்னு கட்டாயி கட்டாயி வந்துச்சு
தெரில என்னனு இன்னொரு அக்காவு அப்டிதா சொல்லுச் வாய்ஸ் பிரேக் ஆகுது அப்டின் இங்க டவர் இல்லைய டவர்ல்லா ஃபுல்லா இருக்கு இப்ப கேக்குதா ஒனக்கு நா பேசுறது கொஞ்சோ கத்தி பேச் நா கேக்குது தீ நா வந்து மெதுவா பேசின கேட்க மட்டுது எப்படினா கத்தி க்ளியர் தா
ம் மாரி ம் ம் விட்டு விட்டு கேட்க மாட்டுருக்கு
இப்ப அப்டி கேக்குதா
வேலருக்கா
ஆம்மா
ம்
இன்னைக்கு போகு ஆறு மணிக்கு மேலதா போவோ
சேரி சேரி நானு எ தம்பிக்கு ச செரியான காய்ச்சலு
ஆமா சொன்னே இல என்னாச்சு ஸ்கூல்ல இன்பார்ம் பண்ணிட்டீங்ளா
பண்ணா இவ் போயிட்டான் ஸ்கூலுக்கு லீவ் போடாம
ஆ எ எக்ஸாம் எழுது சொன்னாங்களாமா
ண் நேர்த்தே எழுதிட்டானாமா நைட்லா ஒளறிட்டு இருந்தானாமா என்ன நமொ ஒளறிட் இருந்த அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க
என்ன உண்ணுமே படிக்காம அவன் என்ன போய் எழுத அதுவா
ஏங் லூஸ்மாரி திடீர்னு எழுத சொன்னா என்ன போய் எழுதுவாங்க தெரியல போ போய் சொல்ல வேண்டியதான் எங்க அம்மா விட்டு அப்படி இல்ல ஆல்பாஸ் தானே இவங்க ரொம்ப ஓவர பண்ணாங்கன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் ஆல்பாஸ்ன்னு குழந்த புள்ளைங்க வந்து இப்படி எழுதியிருக்கு
ஆஹ அப்ரோ எதுக்கு லூசு மாதிரி எத சொல்லிட்டுருக்காங்க என்னன்னு தெரில
உம்
வன்டானா பேசுனியா நீ அவன்ட்ட
பேசல எங்க அம்மாவுக்கு தான் கூப்பிட்டேன் நானு நாங்க தான் நேத்து வெளில போயிட்டு பேச முடிலல்ல
ஆஹ்
ஆனா எங்க அம்மாக்கு தான் கூப்பிட்டேன் எங்க அம்மா இப்டின்னு சொன்னாங்க
எங்க அம்மாவும் கூப்பிடுச்சு எடுக்கல அப்புறம் மறுபடிம் கூப்பிட்டேன் எப்ப பாரு தூங்கிட்டே இருப்பியா பேசவே முல்ல நேத்து பேசவே இல்ல ன பண்றன் கூப்புடவே மாட்டுக்கிற கூப் நானேதா உன்ன கூப்புர்றே அப்டி கூப்புறதே இல்ல அம்மாக்கு எங்க அம்மாவை ஏதோ கூப்பிட்டு பேசுறேன் ஏன்னு எனக்கே தெரியல
ம் ம்
ஒரு ஒரு காலத்துல அம்மா அம்மா னுஅழுதுங்காலும் போயி இப்ப அம்மாக்கு போன் பண்றதவே நிறுத்தன நிறுத்துற மாதிரி ஆயிடுச்சு உம் மறந்துட்டேன் அம்மாவே அம்மா இருக்கு உம் ஆமா சேரி இரு கூப்பறேன்
ஆஹ்